கேக்குதுங்களா
ஆ நல்லாருக்கீங்களா தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ தோழி தோழி இப்ப பாத்தீங்க எல்லாரு நல்லாருக்கோ தோழி இப்ப எனக்கு ஒரு சந்தேகோ தோழி அதுக்காக தா உங்களுக்கு இப்ப நா கால் பண்ணியிருக்கே இப்ப என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோடை விடுமுறை இப்போ அவுனுக்க இப்போ முடிஞ்சிருச்சு இல்லைங்ளா
ஆமா
ஆ இப்போ கோடை விடுமுறை முடிஞ்சு அடுத்து நமக்கு கொழந்தைகளுக்கு பள்ளிக்காலம் இப்போ பள்ளியெல்லா தெறந் தெறக்க ஆரம்பிக்க போறாங்க சோ அதப் பத்தியானா ஒரு சில சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாமா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க
அ இப்போ கொழந்தைகள வந்து இப்போ வந்து நா முதல் வகுப்புக்கு போடலா அப்டின்ட்றுக்கு க்க அதாவது பாப்பாவுக்கு பாத்தீங்க அப்டின்னா அஞ்சு வயசு ஆகுது சோ அவங்கள வந்துட்டு இப்போ இப்பொழுது அவங்கள வந்து பள்ளியில சேர்க்கலாமா இல்ல அவங்க இன்னொரு வருஷ் அ இருந்துட்டு அதுக்கப்புறோ அவுங்கள பள்ளியில சேக்கலாமா அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னாவே அதுவே எனக்கு ஒரு பெரிய கொழப்பமாருக்கு ஏன்னா இப்போ பெரிய பாப்பவ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா அவுங்கள மூணு வயசுலயே நாங்க வந்து பள்ளியில சேத்துட்டோ அதாவது மழயிலர் பள்ளியில சேத்தாச்சு ஆனா அவங்க வந்து அந்த ம் அந்த மழலைய காலங்கள்ல உள்ள அந்த குறும்புத்தனம் அந்த சோ அந்த சந்தோஷத்தல்லா எழந்துட்டு போனாங்க ஸ்கூல்ல போய் இருந்தாங்க பள்ளியில படிச்சாங்க அப்டியே வந்தாங்க அப்டின்ற மாரி இருந்த அவுங்களோடைய ம் ஒரு குறும்புத்தனமல்லா இல்லாம அப்டியே இருந்துட்டாங்க சோ இந்த முறை பாத்தீங்க அப்டின்னா ரெண்டாவது பாப்பாவது இந்த மாரி சேக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியு ஒரு பெரிய கொழப்பத்துலருக்குறோ தோழி ஆ உங்களுக்கு தெரிஞ்ச எதனும் யோசனைகள் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும் அப்பிடின்னு நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத் தீங்கன்னா எதா இருந்தாலுமே டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய வயசு அதனால தா இப்போ பாத்தீங்கன்னா ஐந்து வயது ஸ்டார்ட்டுவோட ஒன்னயே நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல போய் சேக்குறோ நீங்க இப்ப சேத்தாதாங்க பத் பத்தாது எக்ஸாம் அதாவது பத்தாவது பரிட்சை எழுதும் போது உங்களுக்கு கரெக்டான வயசுல அவுங்க எழுதுவாங்க ஏன்னா பதினெஞ்சு வயசு நெரம்பிருக்கணு எக்ஸ அ பரீட்சை எழுதுறதுக்கு நீங்க இப்பயே கொண்டுப்போய் பள்ளியில சேக்கறது தா தோழி நல்லது நீங்க முதல் வகுப் பின்னே ஏ நீங்க சேர்த்து விடுங்க
ஆ நன்றி தோழி நன்றி தோழி அதா இப்ப ப ப போறோ அப்டின் னு பொழுது அது ஒரு பெரிய யோசன ஒரு ஒரு குழப்பம் அதுலதா நாங்க இருந்துட்டுருக்கோ இப்போ சேர்க்கலாமா இல்ல வா பிறகு அடுத்த வருடம் சேர்க்கலாமா அப்டின்றா மாதிரி நாங்க ஒரு
நீங்க இந்த வ ருடமே சேர்த்தால் தான அவங்க பத்தாவது பரிட்ச எழுதும் போது அவங்களுக்கு பதினஞ்சு வயசு நிரம்பி இருக்கு
நா கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆ
அதுல அவங்க சரியான தெரிவு எழுதுறாங்க அப்டின்னு நம்ம வச்சிக்கலா ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூ ஆ பள்ளிக்கூட வந்து பக்கத்துலயே இருக்குங்களா இல்லனா தூரமா போணுமா தோழி
ஆ இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட வந்து நமக்கு கொஞ்சோ பக்கத்துல பக் பக்கம்னு சொல்ல முடியாது ரொம்ப தூர அதாவது இவங்க என்னுடைய கணவர் வந்து வண்டியில அழச்சு கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க பெரிய பாப்பாவ இப்போ சின்ன பாப்பாவ பாத்தீங்கன்னா அதே பள்ளியில தா சேர்க்கணு அப்டின்ற மாதிரி ஒரு ஐ ஒரு யோசனைல இருக்குறோ அதனால இப்ப ரெ ரெண்டு கொழந்தைகளையுமே இப்ப க வண்டியில அழைச்சிட்டுப் போயிட்டு கொண்டு விட்டு வர்றதுக்கு ஈஸியாருக்கு கு அப்டின்ற மாரி நாங்க நனைச்சுக்கிட்டுருக்கோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நா என்ன கேட் டீங்கன்னா அருகாமையிலே இருக்குற பள்ளில சேக்கறதுதா நல்லது ஏன்னா வெயிலின் தாக்கம் பாத்தீங்கன்னா அதிகமாருக்கு அவங்க வந்து சின்ன கொழந்தை இப்போ தா வந்து வீட்டையே விட்டு வெளில போறாங்க வெளி உலகத்த வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்டிங்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரத்துலயே இருக்கிறதுதா நல்லது சப்போஸ் நம்மளுக்கு கொழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்டின்னா கூட நம்ம சீக்கிரமா போயி நம்ம கொழந்தைய வந்து நம்ம பாக்கலா அதனால அருகிலே எதாது பள்ளி இருந் தா அங்கயே சேத்து விடுங்க தோழி
கண்டிப்பா நீங்க ஆமா
மதிய உணவும் குடும் ம்
ஆ சொல்லுங்க தோழி
சொல்லுங்க தோழி ஆ அவங்க பாத்தீங்கன்னா சில பசங்க பாத்தீங்கன்னா தானா சாப்ட தெரியாது சில கொழந்தைகளுக்கெல்லா பாத்தீங்கன்னா தானா சாப்ட தெரியாது அஞ்சு வயசு ஆகியுமே ஏன்னா அது வரைக்குமே நம்ம வீட்லயே வச்சிருந்து சாப்பாடெல்லா ஊட்டிவிட்டு பழகிட்டோ இல்லையா ஆ நம்ம சப்போஸ் நம்ம கணவருக்கு வேலை இருந்தாலுமே நம்ம போயிட்டு நம்மளோட குழந்தைய வந்து ஆ பள்ளிக்கு கொண்டு போய் விட்றதோ இல்ல அழைச்சிட்டு வர்றதோ இந்த மாரியான விஷயங்கள்லா பண்றதுக்கு பள்ளி வந்து அருகில இருந்தாலே போது அதனால நீங்க அருகிலேயே இருக்கற பள்ளியே பார்த்து சேருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கொழந்தைய இப்ப வந்து முதல் முறையே நம்மள விட்டு கொஞ்ச தூரமா போறாங்க அப்டிங்கும்பொழுது நம்மளுடைய கண்பார்வையிலயே இருந்தா கொஞ்ச நல்லாருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா குழந்தைக்கு ஏதோ ஒரு அவ சர நேர அப்டின்னா நம்ப பக்கத்துல ஒடனே ஓடிப்போய் பாக்குற தூரத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலங்க அது ஒன்னு நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன அறிவுரைைய நா எடுத்துக்கிற இரண்டாவது பாத்தீங்க அப்டின்னா ஆ இப்போ இங்க வீட்லயே இருக்கிறதுனாலயு இன்னு அவங்களுக்கு அதிகப்படியான குறும்புத்தனங்கள்லதா அதிகமாகுது அதாவது அம் இப்ப வெளில போறாங்க ஒரு நாலு பேரு நாலு கொழந்தைகள் கூட சேர்றாங்க வெளையாடுறாங்க அப்டிங்கும் போது அதோடைய ஒரு செயல்பாடுகளு சரி இப்ப வீட்ல் இருக் க்றக்கூடிய அதனுடைய செயல்பாடுகளு சரி நெறைய செயல்பாடுகள் வித்தியாசமாகுது இல்லங்ளா அ இப்போ நம்ம வந்து அந்த காலத்துலலா பாத்தீங்கனாக்கா நம்ம வந்து எ இப்ப நா படிச்ச காலங்கள்ல பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு அப்டிங்கும்பொழுது நம்ளுடைய கையால நம்ம காத தொடணு நமக்கு அப்புடின்னா சரி நமக்கு அந்த படிப்புக்கான அந்த ஒரு அ அந்த ஒரு நேரம் வந்துட்டு அப்டின்னா அப்ப எடு அப்ப நா படிக்கிற காலம்லா அப்புடிதா எடுத்தாங்க இப்ப உள்ள காலகட்டத்துல கொழந்தைங்க சேட்ட பண்றாங்க அப்டின்ற மாரி சொல் சொல்லிட்டு கொண்டு போய் மூணு வயசுலயே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்றது ஆ ரெண்டு வயசுலயே கொண்டு போய் பிள்ளில சேக்குறது அது போல வந்து இப்போ சேட்டை பண்றாங்கன்ற ஒரு காரணத்துக்காகதா கொண்டு போய் சீக்கிரமா பள்ளில சேக்குறோ ஆனா அப்ப உள்ள பள்ளிக்கால பள்ளிக்காலம் அப்டி ங்கும்பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக உள்ள ஒரு பள்ளிக்காலமா நா நெனைக்கிறேன் சொல்லி நான் படி த்த காலங்கள்ல அ நம்ம எடுத்துக்கோ எடுத்துக்கொண்டு போ கூடிய அந்த சாப்பாடுகள் இருக்கட்டு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ரு சாப்பிடக்கூடிய ஐட்ட எது எடுத்று போனாலு நமக்கு இருக்காது நம்மளுடைய நம்ம அது அது நம்ம கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா ஆள் ஒரு வாய் எடுத்து சாப்புட்றாங்க அப்டிங்கும்போது நமக்கு அந்த எடத்துல எதுமே இருக்காது இருந்தாலு நம்ம அந்த எடத்துல வந்துட்டு எது இல்ல அப்டிங்கிற மாரி நமக்கு வந்து தோணாது பாருங்க அவங்க சாப்பிட்டாலு நம்ம சாப்ட்ட மாதிரி ஒரு நமக்குள்ள வயிறு நெறைஞ்ச மாதிரி வரு ஆனா இப்ப உள்ள பள்ளிக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏ கொழந்தக்கல்லா நா சமைச்சு குடுத்துற சாப்பாடு போ சாப் றாங்க சாப்பிடல ஆனா போற சாப்பாடு அப் அப்புடியே திரும்ப வீட்டுக்கு வருது அப்போல்லா பாத்தீங்கன்னா மூணு வயசு ஆயிடுச்சு அப்டின்னா பள்ளி நம்ம ஊ நம்ம வீட்டுக்கு அருகாமையிலேயே அங்கன்வாடி அதாவது பால்வாடின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கொழந்தைங்கள பள்ளிக்கு முன்னாடி அங்க அனுப்பிவுட்டு அதுல எப்படி இருந்தாங்க அதாவது எப்டி அங்க போனா எப்படி இருக்கணு அங்க போய்தா ஆனாவாண்ணா ஏ பி ஜி டி அதெல்லா சும்மா அ சும்மா நார்மலா உள்ள அந்த வ வார்த் தைகள சொல்லி் குடுப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதாவது நம்ம வந்து நாகரிகம்மாகுது கொஞ்ச நம்ம வந்து தொழிலிதுல எல்லாத்துலயும் முன்னேறோ அப்டின் ற ஒரு இதுல மூணு வயசு கொழந்தைய ரெண்டு வயசு கொழந்தைய முப்பதாயிர நாப்பதுனாயிரம்னு சொல்லி நம்ம பணத்த கட்டி கொண்டு போய் கொண்டு போய் ஸ்கூல்லதா இப்ப அதிகமா விட்டுட்டு வராங்க அப்டின்னு நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொன்னீங்க அதுல ஒரு வார்த்தைய நா நோட் பண்ணே இப்போ பாத்தீங்கன்னா பசங்கனு இருந்தா அதுதுங்க வயசுல அது இதுங்க அந்த சேட்டைய பண்ணதா செய்யுங்க அதுக்காக பசங்க கொழந்தைங்க வந்து சேட்டை பண்றாங்கங்கறுத்துக்காக நம்ம கொண்டு போயி தூள்ள விட் ட்றதோ அதுங்களை பெரிய பாரமா பாக்கறதோ இதே மாதிரிலா பாக்கறது மிகப்பெரிய தவறு நா நினைக்கிறே க்கிறே தோழி
இப்ப பாத்தீங்கன்னா ந என் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஸ்கூல்ல போய் நம்ம ஆனா அவனா ஏபிசிடி க தேட்டத விட வீட்டில இருந்தே இதெல்லா கத்துக்கிட்டு இப்பல்லா அ மழலையர் பள்ளிக்குமே ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் பத் பாதிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அதாவது நுழைவு தேர்வு வைக்கிறாங்க அந்த நுழைவுத் தேர்வ வந்து நம்ம வீட்டுலயே சொல்லி தரணு வீட்டிலயே பெற்றோர்கள் படிச்சிருக்கணு பெற்றோர்கள் சொல்லி தரணு அப்டினு எதிர்பாக்கறாங்க இதெல்லா மிக பெரிய தவறுனு நா நினைக்கிறே தோழி அத அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இப்ப பள்ளினா இந்த பள்ளி ளையே அவுங்க படிக்கணு வீட்டுக்கு வந்து அந்த ஹோம் ஒர்க்கு டியூஷனு இந்த மாரியான வகுப் பல்லா உங்களுக்கு இருக்க கூடாது அவுங்க பாத்தீங்னா விளையாட்டா விளையாட்டோடையே சேத்து பள்ளியையு படிக்கணு
கண்டிப்பா தோழி ஆமா ஆமா அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா மிக சரியா சொல்லிருக்கீங்க அதாவது நம்ம வந்து வீட்லயே அத வந்து படிக்கிறது ஏன்னா அவொங் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்டிங்குபோது காலைல ஒன்பது மணிக்கு போனாங்கன்னா திரும்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றதுக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆயிடுது சோ அவுங்க ஒரு நாள் ஃபுல்லாவே புக்கு கைமா தா இருக்குறாங்க அவுங்க பள்ளிக்கூடத்துல சும்மா வீட்லயு வந்துட்டு அவுங்கள படிங்க அப்டினு சொல்லிட்டு இந்த ஹோம் ஒர்க் குடுக்குறது டியூஷனுக்கு அப்புறதுனா புள்ளைங்களுக்கு நம்மதா பாரத்த அதிகமா சொமக்க வைக்கிறோ அப்படின்ற மாரிதா இருக்கு ரெண்டாவது நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா கொ கொழந்தைங்க படிச்சிருக்கணு ஆ கொழந்தைங்க படிக்கணு அப்டிங்கு போது பெற்றோர்கள் கண்டிப்பா படிச்சிருக்கணு அப்டினு நெனைக்கிறதெல்லா வந்து முன்ன முன்னம் முன்னைல்லா அப்டி இருந்ததுன்னா இப்ப நம்ம காலங்கல்லா படிச்சிருக்க வாய்ப்பே கெடையாது ஏனா எங்க அப்பா அம்மால்லா படி நல்லா படிச்சிருக்காங்க அப்டின்றாக்க நம்ப வந்து அப்ற ஒரு சில ஒரு சில ஒரு பெற்றோர்களு தா நல்லா படிச்சிருந்தாங்க அந்த காலத்துல ஒரு சில பெற்றோருர்கல்லா நம்ப வந்து அவ்ளோக்குல்லா நல்லா படிக்கல அப்டி இருக்குபோது நமக்குல்லா அந்த ஒரு வந்து வாய் ப்பு கெடைக்காம போயிருக்குல்லையா சோ அந்த மாதிரியே வந்து ஒரு கண்டிஷன் போடுறதுங்கறது வந்து ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயோ ஏன்னா நெறைய பேர் வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில ப பெற்றோர்கள் வந்து படிக்காத சூழ்நெல வருது அப்டிங்க பொழுது அந்த ஒரு கொழந்தைங்களோடை ஒரு வாழ்க்கை வந்து வீணா போகுது இல்லைங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா தெரியு
ஆ அதுனால வந்துட்டு நம்ப வந்து அந்த மாத்ரியே அந்த மாரி ஒரு கண்டிஷன வந்து ஏத்துக்கொள்ள ஏத்துக் கொள்ள கூடாது ஆ ஸ்கூலுக்கு கொழந்தைங்கள அனுப்பு பொழுது அவுங்கதா பாத்து கொழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களையு நல்ல பாடத்தையு சொல்லி தரணு உங்ககிட்ட பேசுனதுல நா நெறைய விஷயங்கள தெரிஞ்சிக்கிட் டே அப்டினு நெனைக்கிறே தோழி மீண்டு சந்தர்பம் வரு பொழுது உங்களுடைய கால அப்டி நா விஷயங்கள கத்துக்றே அப்னு நெனைக்கிறே
தோழி மீண்டும் இன்னு ஒரு காலில் சந்திப்போம் தோழி